ஹலோ ஆ ஹலோ அண்ணே கேக்குதாண்ணே
ஆ கேக்குதுப்பா என்ன மணிகண்டன் மணிகண்டன் யாரு
ஹலோ ஹலோ அண்ணா
மணிகண்டன் அதா வருது
ஹலோ அண்ணா கேக்குதான்னா
எ கிக் பாலா ஹலோ
அ ஹலோ அண்ணா கேக்குதுங்களா அ ஒ அண்ணா டிராவல்ஸ் தானே
அ ஆமாப்பா ட்ராவல்ஸ் தா எந்த மாரி எந்த மாரி எந்த மாரி எதிர்பாக்குறீங்க
அ ஒண்ணு இல்லாத பக ப க அடுத்த மாசோ ஃபேமிலியோட கோயிலுக்கு போலான்னுருக்கோண்ண ஓகேங்களா ஆன்மீக சுற்றுலா அடுத்த மாசோ ஆன்மீக சுற்றுலா போலன்றுக்கோண்ணே
ஆன்மீக சுற்றுலா அது ஆன்மீக சுற்றுலானா அதாவது கோயில்லு கொளொ
ஆமாண்ணே கோயிலு கொளம் கடலு பீச்சு கடற்கர மல
ஏ ஓரமா எந்தெந்த கோயில் இருக்கோ அந்த கோயில்லா போய் தரிச் வர்ற மாரி ஐடியா வாழ்க வளமுடன் அ எத்தன நாளு அ எத்தன நாள் வந்து பண்றதா ஐடியால இருக்கீங்க
இப்ப எத்தன நாள் போனோம்னா அதான ஒரு மூணு நாள்லண்ணே
மூணு நாளா மூணு நாள் அதிகமா இருக்கேப்பா ரெண்ட் அதிகமா வருமே
பாத்துகலாண்ணா பாத்துகலாண்ணா அது எல்லா சேந்து போடலா அப்பா அ மாமா சித்தப்பா எல்லா சேந்து காசு போட்டு எல்லா பாத்துப்பாங்க அதலான் ஒண்ணு இல்லன அதுதா வேனு புக் பண்ணனு அததான் என்ன ஏது
இப்ப வந்து நல்ல குவாலிட்டிலேயே வந்து நல்லா டி டி எஸ் சவுண்டோட வித்து ஊஃபரோட எல்லா ஃபெ கொண்டு ஒரு கோச் ஒன்னு இருக்கு நம்மகிட்ட
அப்டிங்களாண்ணே என்ன கோச்சுன கபடி கோச்சா கிரிக்கெட் கோச்சானே
அது வந்து ஆல் இந்தியா கோச்சு பா அது
ஓ அப்டிங்களாண்ண ஆல் இந்தியா பர்மிட்டு சரிங்கண்ணே சரிங்கண்ணே இப்ப இல்ல கோச்சுன்னு ஒன்னே குட் மார்னிங் கோச் அ அந்த கோச்சுக்கு போயிட்டேங்கண்ணே செரிங்கண்ணே செரிங்கண்ணே பாத்துக்கோங்க அ
தெனம் வந்து ஆல் இந்தியா பர்மிட்டு ஆல் இண்டியால எல்லா எடத்துலயு நம்மட்ட கோச்சிருக்கு நீ எங்க வேணாலு புக் பண்ணாலு போன் அடிச்சாலு உடனே உங்களுக்கு வந்து
செரிங்கண்ணே
பாத்தீங்கன்னா வந்து கரெக்டா பதினாறு பேரு தாராளமா ஒக்காரலா
தாராளமான எப்டிண்ணே படுக்க இல்ல எனக்குவந்து ஒக்காரலா ஓகே தாராளமா ஒக்காரலனா எனக்கு புரிலையே
நா வந்து ஒரு ஃபேமில வந்து எப்டி பாத்தாலு மாமா மச்சா அண்ணா தம்பி எல்லா வந்து கலந்து கட்டி வரும்போது ஒரு பதினெட்டு பேராச்சு வரு
ஆமாண்னே
ஆனா வந்து அது வந்து இருவது பேர் கொண்டா சீட்டு அது பேக்ல
ஓகே
ஃப்ரண்ட்ல ஒரு சீட்ட விட்டுருங்க ப்ரெண்டு சீட் வந்து அது வந்து க்ளினறு ஒரு ஆளு வருவாப்படி கூடயே
ஆ செரிங்க
ங்கள நீங்க எந்த டைம்ல எடுக்க சொன்னாலு அந்த டைம்ல பஸ் எடுக்கணுல்ல அதுகாக அந்த கோச்சு நாங்க எடுத்தே ஆகனுல்ல இந்த டைம்ல போய் ஆகணு அப்படின்னா அந்த டைம்ல ரெண்டு பேரும் யாராவது ஒரு ஆள் கண்னு தூங்கிட்டு இருப்போ ஒரு ஆள் வந்து
அது அது வந்து ட்ரைவர் ட்ரைவர் பிளஸ்சு ரெண்டு பேருமே ட்ரைவரு ஆ சரிங்க சார் நல்ல விஷ்யே நல்ல விஷ்யோ ஆமா நா ஆ
டயாடுச்சுனு வெச்சுக்கியே அவன போட்டு ரொம்ப டார்ச்சல் பண்ண கூடாது இன்னோர் ட்ரைவர் இர்க்கானா அவன வந்து தம்பி வாப்பா அப்டின் ஒக்கார வச்சு அவன ஓட்டிட் இருக்லா நீத்த சத்தனா படுங்க அப்டின்டு உங்ளுக்கு ஃப்ரண்ட்ல வேலையே இருக்காது உங்ளுக்கு வந்து பேக்ல மட்டுதா வேலையே வேற மாரி வேற மாரி வேற மாரி இருக்கு பாக்கறதுகே பேச்சு நம்முள்து
அப்படிங்களா சரிங்கண்ண சரிங்கண்ண ஓக்கே ரொம்ப சந்தோஷோ அதான நம்ம வீட்டுல மட்டு மொத்தோ பதினஞ்சு பேர்ன ஓக்கேங்ள எல்லாமே ஆமா எல்லாமே எல்லா வய்ஸ் வயசானவங்கதா
செரி ஓக்கே சார் எப்டி சாப்பாட்லா அரேஞ்மெண்ட் எப்டி சாப்பாடு வந்து நாங்ளே தரோ
சேரி இல்லன இப்ப கோயிலுக்கு தான போயிட்ருக்கோ அங் க எதோ அன்னதான போட்ட சாப்புட்டுக்களான்ன ஆமா அன்னதானம் போட்ட சாப்ட்டுக்லா பக்கத்துல வ அ ஆமாணே இப்ப சாப்பாடு இப்பதா கோயில்லலா எல்லா அரநிலைத்துறை
பாக்குறதே சாப்பாட்ல்லா வந்து கணக்கு பாக்ககூடாதுபா சாப்புட்ணு தோன்றத சாப்புண்ணு ஒரு ஒரு டைம்தா சாப்ட முடியு
ஆமாண ஒரு டைம்தா சாப்ட முடியு திரும்பி பசிச்சா அடுத்த டைம் சாப்ட்டுக்லா அது உடுங்க அது வேற விஷ்ய அ
அது அது இருந்தாலு நம்ப ட்டிரிப்புனு போம்போது அங்க சமைச்சுசாப்பற்றது வந்து வேற மாரி இருக்கு
ஆமாணா வீட்ல சமைக்கிறதுக்கு அங்க சமைக்கிரதுக்கு கொஞ்சோ வேர மாரிதா இருக்கு வித்தியாசமா இருக்கு ஆ
கோயிலுக்கு போறோனா அங்க ஒரு பொங்க வெக்கிற மாரி ஆயிடுல்ல ம்ச் சும்மா சாஸ்ரத்துக்கு ஒரு பொங்கல் வெச்சிட்டு அப்டியே நம்ம இன்ன வேணுமோ வந்து கலந்து கட்டி போட்டு அப்டியே வெட்டி கிட்டி போட்டு அப்டியே ஒரு சோறு வேற மாரி இருக்கு அங்க
நீங்க சொல்றத நல்லாருக்குனே சமைக்கலா ஆனா வீட்ல உள்ளவங்க அங்க போய் சமை
நீங்க வெளில ஹோட்டல்ல நீங்க வந்து சாப்புடுரிங்க பாத்தீங்ளா
உம்
நீங்க ஹோட்டல்ல சாப்பிடும் போது உங்ளுக்கு வந்து அவ்வளவு உங்ளுக்கு வந்து சாட்டிஸ் டு இருக்காது ம்ச் ஒண்ணு அது டேஸ்ட்டு வந்து குடுக்க மாட்டானுங்க எல்லா எடத்துலையு வந்து க டக்கு டக்கு இது பண்ண முடியாது நம்ப என்னா பண்ணுணா ஒரே ஒரு அடுப்பு ஒரே ஒரு மாஸ்டர் மட்டு தூக்கி போட்டுகிட்டோணா வெச்சுங்ளே மாஸ்டர் கூட நாங்க பாத்துக்றோ எங்கள்ட்ட எல்லா அனை அனைத்து வசதி இருக்கு டிக்கி இருக்கு பேக்ல அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு ஆமா அங் நீங்க எங்க கோயில்ல நீங்க நிறுத்துரிங்களோ உங்க பதினாறு பேருனா அப்டியே கணக்கு பண்ணுங்ளேப்பா ஒரு தோஸ்ஸ தே இப்ப வந்து பதிஞ்சுரூாபா சொல்றா
இது புதுசா இருக்கே
ஒரு ஒரு ஒரு பாக்கட்டு மாவு ஒரு பாக்கட்டு மாவு வாங்னாலே வந்து பத்து பேரு சாப்டுர்லாபா அதுல ஆளுக்கொரு பத்து பத்தோச போட்டாக்கா ஆள்கு ஒரு ஒரு தோச சாப்டுங்க அப்டின்ட்டு பத்து முட்டருந்தா அப்டியே மேல ஊத் தி முட்ட தோசையா போட்டு ஆளுக்கொரு தோச சாப்டுங்க அப்டின்சொல்லி சொல்லாம்ப்பா அதுலியேம் அ எங்ளுக்கு அதுல ப்ராஃபிட் தான நீங்க என்ன நீங்க ஓட்லு கடய தேடி ஓட போறீங்க நீங்க அங்க போதேவல்ல நாங்க சொல்றே நீங்க போயிட்டு அப்டே காத்தால அப்டே இப்டி நீங் பெராக்கு பாத்துட்டு வரது த்துக்குள்ளயே உங்ளுக்கெல்லா ரெடியாருக்கு வந்த ஒடனே அப்டியே ஒக்காறமா அப்டியே வந்து அப்டியே ஆளுக்கு ஒரு குண்டா அப்டியே சாப்புட்றோமா அப்டியே ஏ மச்சா மாமா அப்டின்னு அந்த கும்பல்ல கேங்ல வந்து நல்லாருக்குல்ல நம்ம போய் அந்த மாரி ஹோட்டல் கடையில போய் அப்டி சொ சாப்ட முடியாது ஆ டீசன்ட் பாத்துக்கிட்டே எவனு வந்து காசு உங்கிட்ட இல்ல ஏங்கட்ட இல்லனு அடிச்சுப்பானுங்க அப்டி நம்மளுக்கு இங்க இருக்காதுல்ல நம்ம ட்ரிப்பு ப்ளானிங் போடும் போதே நம்ம வந்து இதெல்லா வந்து கையோட எடுத்துதா போ போறங்க ஜாமாலா அங்க வந்து யாரு வந்து காசு இல்லன்னு சொல்ட்டு சாப்டாம இருக்க கூடாதுல்ல
ஓ உண்மதா உண்ம என்னண்ணா எப்டிண்ணா ஓ நீங்க அந்த ஃபீல்டுலியே இருக்கற்துனால உங்ளுக்கு எல்லா விஷ்யோ புரியுதுணா நாங்க எங்களுக்கு அ நாங்க பு
எதுனா வந்து வேற மாரி நாங்க என்ஜாய் பண்ணியிருக்கோப்பா எங்க எங்ளோட லைஃப்பு எங்ளோட இதெல்லா வந்து வேற நாங்கல்லா வந்து அப்டியே நெனச்ச நேரத்துல அப்டியே வண்டி எடுத்துட்டு நாங்க போயிட்டே இருப்போ எங்க போனுன்னு
ஆமண்ணே அடிக்கடி வேளாங்கன்னி போவீங்கன்னு கேள்வி
இல்ல அங்க மட்டு கெடையாது குறிப்பிட்டு அங்க சொல்ல தேவயில்ல இல்ல பல ஊர்களுக் நாங்க போயிருக்கோ பல பல நாடுகளுக்கு நாங்க போயிருக்கோ கடந்து பஞ்சாப்ல்லா போயிருக்கோ
நீங்க வந்து மாதா பக்தர் அதனால அடிகடி வேளாங்கன்னி போவீங்கன்னு கேள்விப்பட்டனே
அடிக்கடில்லா வாய்ப்பு இல்லப்பா ஒரே ஒரு வாட்டி அதுவு தென்னரச இன்ட்டிடியூஸ் அதா
தேவல்லண்ணே
அத ஊ ரைட் ரரைட்டு ஓகே ராஜா மன்னிக்கணு அது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்றதுனால பேரு சொல்ல வேண்டியதாயி போயிச்சு
ஒன்னு பிரச்சனல்ல ஓகேண இப்ப இந்த வாடகல்லா எவ்ளோண்ண
வாடகயா வாடக என்னாப்பா ஒரு நாளைக்கி எல்லா மூணு ஐநூறு குடுத்துருங்க
ஆ வெக்கற ஓகே ஓக்
ஆ ஓகேவா மூணு ஐநூறுனாக்கா எவ்ளோ வருது மூணு ஆறு ஒம்போது பத்து பத்து பத்தா ம் பத்தாயிரத்தி ஐநூறுவா வருது
ஓகேண்ணா
மூணு நாளைக்கி நாங்க கம்மியாதா நாங்க சார்ஜ் பண்றோ உங்களுக்கு உங்களுக்கு தேவையான ஃபெசலிட்டில்லா வந்து நாங்க குடுக்குறோ எதுக்காக பண்றோன்னா இது வந்து நாங்க வந்து கரெக்டா இத நாங்க பண்றதுனால தா எங்களுக்கு வந்து ஆடர் வந்துகிட்டே இருக்கு
உண்மதானா உண்மதானா அப்ப இப்ப நீங்க தா சொல்றீங்களே எல்லாமே நீங்களே ரெடி பண்றீங்க ஆனா அங்க போய் தங்குன்னா நீங்களு நீங்க அடிக்கடி போயிருப்பீங்க உங்க தெரிஞ்ச எடத்துலயே ரூம் புக் பண்ணி குடுத்துடுறீங்களாண்ணே
அது ஒன்னு ப்ராப்ளம் இல்லப்பா ரூம்லா வந்து ரெடியா அவைலபிளே இருக்கு நம்மள்ட்ட நம்மளே வந்து அங்க வந்து எல்லா ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒரு ஹோட்டல் நம்மளுக்கு அங்க இருக்கு
ஆமமா நீங்க அ அ
ஆ அப்டி கால் பண்ணி ரூம் போடுங்க இத்தன பேர் வராங் அ அப்டின் சொன்னா போது வித் ஏசியோட நம்ம வந்து அங்க ரெடி பண்ணிர்லா
ஆமா ஓக்கே
ம் ஆமா நீங்க நீங்க குடுக்கறத விட ரென்ட் கம்மியா குடுத்தா போது ஏனா இது வந்து ப்ரோக்கர் மூலியமா போதுல்ல அதனால வந்து நாங்களே எல்லாத்தையுமே அதையு நாங்க பாத்துப்போ
ஓ
இப்ப அங்க நீங்க ரெண்ட்டுக்கு இப்ப வந்து ஆ இப்ப நீங்க போய் கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு தலைக்கு கணக்கு போட்டுருவா அவே மூணு பேரு தா ஒரு ரூம்ல இருக்கணு நாலு பேரு தா இரு க்கணு அப்டினு அப்டிலா இல்ல நம்ம எடுத்தோனா ஒரு மூணு ரூம் எடுத்தோமா அது தாராளமா இருக்கணு அந்த மூன்ரூம் எவ்ளோ நம்மனா ஒரு நாளைக்கு ஐநூ ரூவா சார்ஜ் பண்றோமா பண்டு மணி நேரம்லா நம்மளுக்கு தேவைப்படாது அவ நைட்டு தா எப்டியாருந்தாலு எட்டு மணி ஆயிடு வர்றதுக்கு அ வந்துட்டு ஏதாவது சப்போஸ் ரெஸ்ட் எடுக்கனுனா மட்டுந்தா நம்பளுக்கு வந்து ரூம் தேவ ரூம் தேவப்படு மத்தபட்லா பஸ்லே பாத்துக்கிலா அதவிடலா பஸ்லே பாத்துக்கலாம்பா நா ஒரு நைட்டு ரெண்டு நைட்டு இருந்தா போதுமா எங்க போறோமோ அங்க நம்ம அங்க ஒ ரூம் வேணா எடுத்துக்கலா அவ்ளோதா
குளிக்க கொள்ள லேடிஸ் தா இருப்பாங்க
அதுதா சொல்ற அதெல்லா வந்து வ ப க்காவா பண்ணிக்கலாம்ப்பா அதுலா வந்து நல்ல ரூமே இருக்கு பாத்து நீங்க என்ன ஊரு எந்த லொகேஷன் மட்டு எனக்கு குடுங்க பாத் பாத்து குடுத்தரு
ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகேண்ண இப்ப எப்பின்னா அ இப்ப இப்ப எப்டி சொல்றது என்னைக் கெளம்பலான்னு இப்ப நா டேட்டு மட்டுந்தா பிக்
டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்க ஃப்ஸ்ட்டு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க கால் பண்ணுங்க எந்த வண்டி இருக்குன் நா காமிக்கிறே உங்களுக்கு மாடல் பாருங்க ம் எந்த மாரி சீட்டு தேவ எந்த மாரி குஷன் தேவ உங்களுக்கு அப்டின்னு செக் பண்ணிடுங்க நம்ம ள்ட அஞ்சு வெரட்டி ஆறு வெரைட்டில இருக்கு
ஓக்கேண்ணா ஓக்கேண்ணா ஓகேண்ணா இப்ப வண்டில்லா எப்பண்ணா உங்ககிட்ட சோ இப்ப நா பக்கத்துல தா இருக்கே வந்து பாக்க முடியுமா நீங்க என்னைக்குன் சொன்னீங்கன்ன நா வந்து பாப்பே வண்டியமே
காலைல கூட வாங்க காலைல ஒரு எட்டு மணிக்கு வரீங்களா
ஆ வர்ண்ணா வர்ண்ணா ஓக்கேண்ணா சேர்ண்ணா சேர்ணா நம வேன் ஸ்டாண்டுக்கு வந்துர்றே ஆ ஓக்கேண்ணா ரொம்ப சந்தோஷோ அப்ப என்ன ஒண்ணுன ஃபுல்லா வயிசானவங்க ஓகேங்களா அதுனால கொஞ்சோ வேகமா போவேணா எங்கு எங்க போனாலு
அதாவ்து எப்டினாக்கா நாம் வந்து அதாவ்து சஸ்பென்சர் வந்து நம்மள்ட்ட வந்து டபுள் சஸ்பென்சர் இருக்கு புஷ் பேக் புஷ் பேக்ல வந்து டபுள் சஸ்பென்சர் வந்து பஸ்ல ஆ ஆமா நீ எவ்ளோ பள்ளத்துல உட்டா லு சரி நீங்க அப்டியே சும்மா அப்டி காத்துல போற மாரி தா இருக்கொ உங்களுக்கு அது இல்லாம கழுத்துக்கு தனியா வந்து குஷன் வருது செரிங்களா இது நாங்க ஓன் வண்டின்ரதுனால தா நாங்க வந்து இவ்ளோ டீடெயில்சு ஒங்களுக்கு குடுக்குறோ ஏன்னா உங்க மூலியமா எனக்கு ஒரு பத்து கஷ்டம கெடைக்குங்கதுனால
சேரிங்கண்ணா ஓக்கேண்ணா சந்தோஷண்ணா சே ஓக்கேண்ணா அப்ப என்னன்னா நா கால்ல வந்து உங்கள ஸ்டாண்டல மீட் பண்றேண்ணா ஓக்கேங்களா நா வர்றதுக்கு முன்னாடி ட கால்ல எட்டு மணி வர சொல்றீங்க நா ஏழு மணி ஏழ்ரைக்கு கால் பண்றேண்ணா
அதா கால் பண்ணுங்க கால் பண்ணுங்க காலைல கால் பண்ணிட்டு வாங்க பேசிக்கலா என்ன ஏதுன் ட்டு ம் அப்டியே ஓகே அப்டின்னாக்கா அப்டியே அட்வான்ஸ பே பண்ணிட்டு